அதோட தொன்
எப்டி இருக்கீங்க சொல்லுங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க இன்னிக்
ந நானு ரொம்ப நல்லா இருக் கேக்க வார இறுதி முடிஞ்சு கொஞ்சோ ரொம்ப பரபரப்பா இருந்தது நேத்திக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவால்ல
ஓகே ஓகே இப்போ நீங்க உங்க பசங்க எல்லாம் இப்போ உங்க கூட தான் இருக்காங்களா ஃபேமிலியா இல்ல எல்லாமே தனித்தனியா இருக்காங்களா
இல்ல இல்ல பசங்க எ கூட தா இருக்கறாங்க படிச்சுட்டு இருக்காங்க இப்பதா
ஆ இப்போ சம்மர் இல்ல இப்போ உங்களுக்கு சம்மர் க்கு நார்மல் டேஸ்க்கு கொஞ்ச டிஃப்ரன்சியேஷன் இருக்கு பத்தீங்களா சோ அது கொஞசம கம்பேர் பண்ணி சொல்லுங்க எது உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு இப்ப பசங்க ஸ்கூல் போவாம அவுங்க கூட வீ ட்ல இருக்கிறது உங்களுக்கு ரிலாக் சிங்கா இருக் கா இல்ல அவங்க ஸ்கூல் போகும்போது வீடே காலியா இருக்கு அப்ப நீங்க வந்து உங்களுக்கான டைம்ஸ்ல்லா உங்களுக்கு கெடைக்கும் சோ அப்ப நல்லா இருக்கா இல்ல இப்ப உங்களுக்கு நல்லா இருக்கா
ஆ ரெண்டுலயுமே எனக்கு தெரிஞ்சு ரெண் ரெண்டலியுமே பாசிட்டிவு இருக்கு நெகட்டிவவு இருக்கு இப்ப ரெகுலர் டேஸ் விடுமுறை இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்ன்னா என்ன ஒரு அறக்க எல்லா வேலையு முடிச்ச மாரி இருக்கு ஆனா நேரத்துக்கு எல்லா முடிஞ்சிரு அவுங்க அவுங்க அவுங்க அவுிங்க வேலைய பாக்க கெளம்பிருவாங்க ஸ்கூல் போறது அதே மாதிரி கணவர் வந்து மோஸ்ட்லி வந்து ஆபிஸ்க்கு போயிவாார் எப்பயாவது சில நாட்கள்ல தா வீட்டில இருந்தபடியே செய்வாரு நா இப்ப வந்து என்னுடைய வேலை எப்படின்னா அலுவல் வேலை பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் வந்து நா வீட்டு்ல இருந்தே பண்ணுவே ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு நாள் தடவ ஆபீஸ் போனா ஒன்னு ஒரு ஒரு குவார்டர் லீவுனு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் போற மாதிரி இருக்கும் அந்த மீட்டிங் நேரத்துல மட்டும் தான் வந்து போக வேண்டியிருக்கும் அதனால எல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கால அட்டவணைப்படி அப்படியே எல்லாம் முடிச்சுக்கிட்டே வரும் அது இருக்கும் ஆனா என்ன எல்லா வந்து அரக்க பறக்க பண்ற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் அமைதியா செய்யற மாதிரி இருக்காது அப்ப அவங்கல்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து இது ஆனா நான் என்னான்ன என்னுடைய அலுவல் எல்லாம் இவங்க வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிடணும்னு அப்பவும் அந்த அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அழுத்தமாவே இருக்கும் அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்ப வந்து சொல்லலாம் விடுமுறை நாட்கள்ல இந்த பர பர பரன்னு ஓடுறது இருக்காது அது வந்து அது ஒரு பெரிய அதுவே பெரிய பாசிட்டிவா மாறிடும் ஆஹ் ஈவன் காலையில எழுந்து இருக்கிறதுல இருந்து இந்த அலாரம் அடிச்சு ஐயய்யோ நேரம் ஆயிடுச்சே இனிமே வந்து ரொம்ப தாமதம் ஆயிரும் அப்படி அப்படின்னு அந்த ஓடுற ஓட்டம் இருக்காது அதுவே ஒரு பெரிய இதுவா இருக ஆ ஆனா என்ன அதே நேரத்துல அதே நேரத்துல விடுமுறை நாட்கள்ங்கிறதுனால எனக்கு அப்டி எல்லாமே கொஞ்சோ டீல் விட்ட மாதிரி ஆயிடு அ எல்லா மெதுவா போய்கிட் ட்ருப்போ மெதுவா வந்த ஒரு பரபரப்பு இல்லாம செய்வோம் ஆனா வேல எப்போ முடியும்னே தெரியாது இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கு அது ஒரு ப்ரச் சனையா இருக்கு
ஓகே இப்போ நீங்க வந்து இந்த சம்மர்ல எங்கயாச்சு போய்ட்டு வந்டீங்ளா நார்மலா ஃபேம்லியோடயே எங்கயாச்சு டூர் போவாங்க அ குறிப்பா இந்த அ கேரளா அப்டினாக்கா எங்க ரொம்ப கூலிங்கா இருக்கோ அந்த எடத்துக்கு போவாங்க ஃபேம்லியோட நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்ன்னா ஊட்டி கொடைக்கானல் அப்றோ அங்க பக்கத்து ஸ்டேட்டு் கேர்ளா சோ அங்கல்லா போவாங்க சோ நீங்க ஏதாச்சு ப்ளான்ருக்க இல்ல நீங்க போய்ட்டு வந்ட்டடீங்ளா இல்ல இனிமேதா போணுமா உங்குளுக்கு எதாச்சு ப்ளான் இருக்க
அ வர்ஷோ வர்ஷோ அந்த சம்மர் நேரத்துல ஒன்னு அவ்வளவா போக மாட்டோ ஏன்னா பொதுவா அந்த சம்மர் விடுமுறை நாட்கள்ல போறது எங்க சொந்த ஊருக்கா இருக்கு சொந்த ஊருக் போயி அ ரெண்டு பேருமே ஒரே ஊர்ல தா அதாவ்து மாமனார் வீடு செரி என்னுடைய பெற்றோர்கள் வீடும் சரி ஒரே ஊர்ல இருக்கறதுனால அங்கே போய் கொஞ்ச நாட்கள் ஒரு ரெண்டு வாரமாது ஒரு ஆ இருபது நாட்களாவது இருந்துட்டு அங்கே ரெண்டு வீடுகள்லயு போய் ட்டு வந்துட்டு இருக்கற மாதிரி நேரத்த வந்து கழி ச்சிட்டு வருவோ இந்த டிராவல் பண்றது ட்ரிப்பு போறது இந்த பயணங்கல்ல பொதுவா வந்து நாங்க பண்றது ஆ பெரும்பாலும் இந்த தசரா விடுமுறை நாட்கள்ல அல்லது கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்கள்லதா பண்ணுவோ பொதுவா ஆனா இந்த வரு ஷோ ஒரு மாற்றத்திக்கு அ என்னுடைய பையன் வந்து ரொம்ப அடம்பிடிச்சா இந்த தட போயே ஆகணு பையன்னு அப்டின்னு செரி எல்லாரு சேந்து அ முடிவு பண்ணது வந்து ஒரு அ ஹில் ஸ்டேஷன் ஆனா அவருக்கு புடிக்கல அ தனால இந்த இல்ல என்னுடைய பையனுக்கு சொல்றே
அய்யயோ அவங்கதா மெயினா கேட்டது அவருக்கே புடிக்கலனா
அதா அதனால அ என்ன சொல்றது இந்த பருவத்துக்கு இந்த சம்மர் காலத்துக்கு போக கூடாத ஒரு எடத்துக்கு போனோ ஆனா நல்லாவே என்ஜாய் பண்ணோ கோவா போய்ட்டு வந்தோம்
அப்படியா ஆஹ் ஓகே ஓகே ஆஹ்
பயங்கர வெயில் ஆனாலும் நல்ல அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணதுனால
ம்
நல்ல என்ஜாய்மெண்ட் பசங்களுக்கு கோ ரெண்டு பேருமே ரொம்ப அ அருமையா வந்து விரும்பி எல்லாம் செஞ்சாங்க எங்களுக்குமே அவங்களோட சந்தோஷம் தானே முக்கியம் எங்களுக்கு எங்களுக்குமே அவங்களோட செய் வந்து ஆடிட்டு நல்லா இருந்தது
இப்போ நீங்க கோவான் சொன்ன ஒன்னே தான் நா போது நிறைய பேர் வந்து அ ஃபார் எக்ஸாம்பிள் அ பேச்சலர்ஸ் தான் நிறைய பேர் கோவா போவாங்க இப்ப ஃபேமிலியா நீங்க போயிட்டு வந் ங்க நான் ஆஹ படிச்ச வரைக்கும் கேட்டது வரைக்கும் ஃபேமிலியா போறதுக்கு வந்து அது இப்ப நல்லா இன்ஆப்பரேட் பிரச்சன எடம் அது வந்து நல்லா இருக்காது ஃபாரினர்ஸ் நெறைய இருப்பாங்க அந்த பீச் எல்லா கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு அந்த மாரி நா வந்து கேள்விப்பட்ருக்கே சோ நீங்க இப்பதா சொன்னீங்க ஃபேமிலியா போயிட்டு வந்து கீங்க சோ நா கேள்விப்பட்டது உண்மையா என்னா ஆ டிஃப்ரெண்டா என்ன ஏது
இல்ல அது ரெண்டு பக்கமும் இருக்குங்க அதுல வந்து தெற்கு கோவா பக்கம் போனீங்க அப்படின்னா நிறைய வந்து அமைதியான பீச்கள் நீங்க கேள்விப்பட்ட மாதிரியான ஆ பெரும்பாலான நபர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு அமை தியான கடற்கரை ஓரமா இருக்கும் அ இன்ஃபேக்ட் பல சின்ன சின்ன ரெசார்ட்டு்களு இருக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸு இருக்கு மக்களுடைய என்ன சொல்றது பர்சனல் பீச்சர்ஸும் இருக்குது நானும் அப்படிதா நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கருத்தோட தான் இருந்தேன் நானும் அதனால பசங்க கோவா அப்படின்னா வேணாம் வேணாம்னு தான் சொல்றது ஆனா ஒரு ரெண்டு வருஷத்து முன்னாடி ஒரு தடவ போனோம் அப்ப முழுக்க முழுக்க அங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்ப வெறும் டெக் கோவா மட்டுந்தா இருந்தோ வடக்கு பக்கம் போகவே இல்ல இந்த தடவ ரெண்டு பக்கமும் போனோம் நீங்க சொல்ற மாதிரியான இடங்கள் பெரும்பாலும் வடக்கு பகுதியில் இருக்க அந்த கசினோக்களும் அங்கேதான் அந்த பக்கம தான் இருக்குது ஆஹ் அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா பேச்சுலர்ஸோட போய் என்ஜாய் பண்ண கூட அந்த மாதிரியான இடங்கள் அதுவும் நெறைய இருக்குது ஆ பட்டு எ எல்லா ஊர்கள்லயும் இருக்கிறது தானே நம்ம அப்படி இருக்கிறோ அ இத பொறுத்துருக்கு நாங்க அ தங்கினதெல்லா பெரும்பாலு தெற்கு பக்கதா வடக்கு பக்கோ சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக மட்டு போயிட்டு வந்தோ ஆஹ் ஆனா இந்த வாட்டர் ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லா வந்து ஆ பல பீச்சுகள்ல இருக்கு இதெல்லா நெறைய சிஷ்ய குடும்பங்கள் அவர் நாங்க வெறும் பாச்சிலர்ஸ்சோ அல்ல இது வெளிநாட்டவரோ மட்டு இல்ல நெறைய குடும்பங்களு வர்றாங்க நெறைய பேரு இருந்தாங்க நாங் த நா எங்களுக்கே கொஞ்சோ இந்த தடவ ஆஹ் ஆச்சரியமா இருந்தது ஒண்ணு வந்து நா நெனைச்சே இந்த கோடை காலத்துல அவ்வளவா கூட்டம் இருக்காது ஏன்னா வெயில் அதிகோ அதனால அவ் இவ்ளோ கூட்டம் இருக்காதுன் நெனைச்சே ஆனா எல்லா எடங்கல்லயுமே கூட் ட்டம் நல்லாவே இருந்தது குடும்பங்களும் நெறய இருந்தாங்க தனின அவர்களா வந்தவர்கள்ல விட குடும்பங்களுமே நெறய இருந்தாங்க சோ அ என்ன சொல்லது நல்லாவே குதூகலமா இருந்தது
ஓகே அப்போ போயிட்டு வந்ட்டீங்க நீங்க எவ்ளோ நாளாவது வந்
ஒரு ஐந்து நான்கு து நாட்கள் இருந்தோ
ஓக்கே இப்போ பொதுவா நம்ம ஏதாச் சேரு ஊருக்கு போறோனா பார் எக்ஸாம்பிள் ஆஸ்ஸ பேரண்டா நம்ம வந்து ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணுவோ சோ இந்த ட்ரிப்புக்கு இவ்ளவுதா பட்ஜட் ட்டு மேக்சிம் ட்டு போகக் கூடாதுன்ற மாரி நம்ம பட்ஜெட் பண்ணிதா போவமே சோ நீங்க அந்த மாரி பட்ஜெட் இருந்தீங்களா அந்த பட்ஜெட்ல முடிசிச்சா எல்லா அதுக்கு மேலயே ஆயிடுச்சா
ஆஹ் ஆல்மோஸ்ட் நாங்க வந்து இப்ப ஒரு ஓரளவுக்கு என்ன சொல்றது நாங்க புது பெற்றோர்கள் கெடையாது அதுவு டீனேஜ்ல இருக்கிறப் பசங்க இருக்கிற பெற்றோர்கள் ங்றதுனால இப்பெல்லா கரெக்டா ஒரு அமௌண் பட்ஜெட் வச்சுக்க ஒரு ரேஞ்ச் வச்சுக்குவோ இதுலருந்து இதுக்குள்ள முடி வச்சிருனு அப்டின்னு ஆ ஏனா உங்களுக்கே தெரியு அந்த பதின் பருவத்துல இருக்கிற பசங்களுக்கு வந்து கொஞ்சோ என்ன சொல்றது திடீர் திடீர்னு ஏதாது ஒரு ஆசை இருக் கும் அது பண்ணி முடிக்கணுமா அப்படின்னு அடம் புடிப்பாங்க ஒரு அளவுக்கு மேல வந்து அப்ஃகோர்ஸ் அது நியாயமான ஒரு ஆசையாருந்தா நிச்சயமா நிறைவேற்றணு நெனப்போ அதனால ஒரு ரேஞ்ச் வச்சிருந்தோ இவ்ளோ துல இருந்து இவ்ளோ குள்ள முடிக் கிணு அப்படின்னா அத ஆக்சுவலி அங்க குடும்பமாவே உக்காந்து பேசிருவோ இவ்ளோ இவ்ளோ யோச்சு வச்சிருக்கோ இந்த இந்த ஹோட்டல் தா புக் பண்றோ இந்த ரெசார்ட் தா புக் பண்றோ இது இவ்ளோ செலவாயிடு அப்டீன்னு அதுல வந்து ஒரு மூன்று வருஷமாவே அப்டிதா பண்ணிட்ருக்கோ சோ அதனால அவுங்களுக்கு ஓரளவுக்கு லிமிட் தெரியு அதனால அநேகமா மோஸ்ட் முடிச்சிருவோ இந்த வருஷோன்னு இல்ல எல்லா பயணங்கள்லயு ஓரளவுக்கு நாங்க போட்டு அந்த பட்ஜெட் விட்டுக்குள்ள முடிச்சிருவோ
ஓகே ஓகே ம் ம் சூப்பர் சூப்பர் நல்லபடியா போயிட்டு வன்டீங்க இந்த வருஷத்துக்கான டிரிப்பு எல்லா ஹாப் பி இப்போ வந்து ரெஸ்ட் மோட்ல இருக்கீங்க போல நீங்க செரி மீண்டும் தொடந்து பேசுவா
அவசியமா அவசியம் பேசுவோ நன்றி
நன்றி